எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாதா இருக்க இன்னிக்கு எப்டி நாள் ஸ்டார்ட் ஆச்சு
நல்லா போச்சு இன்னிக்கி வந்து ஞாயிறு ஞாயிற்றுகெழம்மல அதனால கொஞ்சோ சீக்கிரமா எழுந்திக்கல லேட்டாதா எழுந்திட்டோ எழுந்திட்டு வாஷிங் மிஷின் போடுற வேல முடிஞ்சது காய வெச்சாச்சு வீடு பெறுக்கி வாசல் தெளச்சி கோலம் போட்டாச்சு
மழ தொந்தரவெல்லா இல்லியா உங்க வீட்ல சேரிங்க சேரிங்க இல்லிங்க அதெல்லா எது இல்ல நார்மலாதா இருக்கு அந்த மேகமூட்டமா தா இருக்கு வெயில்ல எது இல்ல மழே எது இல்ல
ஓகே ஓகே இப்பப்ப என்ன காலைல என்ன சமச்சீங்க
காலைல இன்னிக்கி எனக்கு பாத்தீங்கன்னா இன்னிக்கி பசங்கள கூட்டிட்டு கொஞ்சோ பார்க் போலான்ட்டு அங்க கூட்டிட்டு போன அங்க கொஞ்சோ நெறையா வேளாட்டெல்லா வேளயாண்ட்டு இருந்தா உடல்பயிற்சி அந்த மாரி எதா கொஞ்சோ பண்ணா நல்லா இருக்குன்ட்டு அது மாரி பண்ணிட்டி இருந்தோ அதனால கொஞ்சோ இன்னிக்கு லேட் ஆயிட்ச்சு காய்கறில்லா வாங்கிட்டு வறக்கு லேட் ஆயிட்ச்சு
நாங்க இன்னி ஆஸ்யுஷ்வல் லேட்ட தா எழுந்தே நானு இன்னிக்கி சண்டேனால வாசல் தொழிச்சு கோலம் போட்டுட்டு வீடு பெருக்கிட்டு துணி மிஷின் முடிச்சாச்சு பாத்ரோ மட்டு அப்டியே இருக்கு எழுந்துட்டு இந்த வேல மற்ற வேல நம்ம ரெடியற வேலல்ல முடிச்சுட்டு பையனுக்கு ஒரு செஸ் கிளாஸ் இருக்கு அதுக்காக ரெடியானு லன்ச்சு ஆ லன்ச்சே சமச்சுட்டே பருப்பு சாதமு உருளக்கெழங்கு ஃப்ரை பண்ண ம் தெரில ம் ஆமா ஸ்கூல்ல குடுப் க்கு முடியா டிரை ஆய்டோ பருப்பு சாதோ அதனால ம் அதனால வீட்லேயே கொழ கொழன் பருப்பு சாதமு ம் ஆமாக்க அரழக்கு பருப்பு ஒரு ஆழக்கு தோ வெச்சுட்டு சும்மா டம்ளர் கணக்ல வெச்சு ட்டு எல்லாமே போட்ருவ உப்பு மெளகு சீரகொ கடுகு தாளிச்சிட்டே போட்டுறது அப்டே போட்டுட்டு நெய்ஸ் ஆ நெய் ஒரு ஒரு அர டீஸ்பூ ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு தண்ணி அலக்கேத்த மாரி வெச்சுட்டு ஒரு மூணு விசில் குடுத்தா பருப்பு சாதோ ரெடி அதுக்கப்றோ த கொஞ்ச தண்ணி சூடு பண்ணி கொஞ்ச போட்டோன்னா கொஞ்ச கொழ கொழ நல்லாருக்கு கொஞ்ச நெயி உப்பு சேத்துக்கிட்டோன்னா அப்புறோ உருளக்கழ் ம் ஆமா சூ சூட சாப்ட்டுட்டு கூப்ட்டு வண்ட்டே பைய்யன வகுப்பிருக்கு அவ்னுக்கு செஸ் வகுப்பு அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கே நானு நீங்க என்ன சமைச்சிங்க
ஆ இன்னைக்கு கொஞ்ச லேட்டா வந்தனால காலையில தோசையு தேங்காய் சட்னியு வச்சுட்டே மத்தியானத்துக்கு வந்து நா வாழைப்பூ புளிக்கொழம்பு மாரி வச்சிருந்தே அது எப்டின்னா கொஞ்ச பொறிச்சு வெப்பாங்கல்ல வாழை ஓ பஜ்ஜி மாரி
புதுசா இருக்கு எனக்கு புதுசா இருக்கு வாழப்பூ கொழம்பு ம்
அஸ்யூசீவல் நம்ம புளி கொழம்புல்லா வெப்போல நம்ம வெங்காயோ அ தக்காளி போட்டு அந்த பூண்டெல்லா போட்டு நல்லா வன எடுத்து வச்சருவோ எடுத்து வச்சுட்டு இந்த வாழைப்பூ நல்லா கிளீன் பண்ணி ட்டு அந்த உள்ள இருக்கறதெல்லா எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அத வந்து பஜ்ஜி மாரி கடலை மாவு வரப்பொடி மொளகாப் பொடி அப்புற மல்லித்தூள் கரம் மசாலா அதுல உப்பு போட்டு கொஞ்ச அது மாரி கொஞ்சோ பஜ்ஜி டைப் ஃபுல் ஆயிடு அது ஃபுல்லா பேசஞ்சோன அது நறுக்காம முழுசு முழுசா அப்டியே போடம் போது அத பஜ்ஜி மாரி போட்டு அத ஒன்னு ஒன்னா எடுத்து அப்டிய நல்லா பொரிச்சு எடுத்துங்க பஜ்ஜி டைப்ல வந்துரு புளிக்கெழம்பு ஆஸ்யூசுவல் எப்டி வெக்கிற மாரி வச்சு எடுத்து குக்கர்ல எதுலயோ எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பஜ்ஜி எல்லாத்தையு அதுல அந்த கொழம்புல போட்டுட்டு ஒரு ஃபைவ் ம டென் மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கு புளி கொழம்பு
பரவாயில டிஃப்ரெண்டா இருக்கு இது அது மாரி பருப் பு உருண்டா கொழம்பு மாரி இது வந்து வேற மாரி சொல்றீங்க இது
ஆ ஆமா பருப்பு உருண்ட கொழம்பு மாரியதா பேஸு அதே மாரிதா இதுவு
அப்பளம் போட்டு கார கொழம்பு வெப்பாங்க அந்த மாரி இது அப்பளத்தை வறுத்
அது எப்டி எப்டி வெப்பீங்க அது
அதே மாதிரி புழுக்கெழம்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லா வனக்கிட்டு அரைச்சு வணக்கி தேங்கா போட்டு புளி போட்டு நம்ம வதக்கிடுவோ இல்ல பண்ணிட்டு அப் பொறிச்சட்டு இதுல வந்து சேத்துருவோ அவ்ளோதா ஓ நா ர்மல்லா ஒரு பெருசா இல்லாம நாலு நாலா கட் பண்ணி அப்பளத்தை பொரிச்சுட்டு இத போட்டோம்னா அப்பள காரக்ககெழம்பு நீங்க சொல்ற மாதிரி
ஆ அதுதா அதா அதே மாரிதா அப்பல்லா ஆனா ஊறி போயிடுல நல்லா
அது நல்லா இருக்கு ஒரு டேஸ்ட்டா இருக்கு அது
ஆ அதுல பப்படம் போடுவாங்களா அப்படம் தா போடுவாங்களா இந்த சைடு பப்படம் மாரி போடுவாங்க ஆ ஆ அப்பள போட்ட நல்லா கொலஞ்சிரு பப்படமா கொஞ்சோ கெட்டியாருக்கு ஆ கெட்டியா கா அது கொஞ்சோ ஊ ஊறி ஊறி அப்டியே இருக்கும் கொலையாது
க்கு போடுவால அடப்பிரதமம்க்கு போடுவோல பாயசத்துக்கு அந்த மாதிரி அப்பளமுரு குள்ள பப்படம் ம் அது போட்டுருவோ நல்லாருக்கு இப்பறோ வேற என்ன பண்ணலாருக்கீங்க செம்ம சாப்டாச்சுங்களா மதிய உணவு
இல்ல மதியானோ சாப்டல பசங்களால்லா டிவி பாக் குறனால அந்த இதுல இருக்கு மோ சமச்சுக்கிட்டே இருக்கோ நாங்க
ஒண்ணா ஒக்காந்து சாப்டுவீங்களா எப்டி நீங்க வந்து தனிதனியா ஒக்காந்து சாப்டுவீங்களா
இல்ல விடுமுறை நாட்கள்னால எல்லாரு ஒன்னாதா ஒக்காந்து சாப்டுற மாரி இருக்கு நாங்க எல்லாரு மத்த டைம்ல பசங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க நா தனியா சாப்டுற மாருக்கு கணவரு அலு அலுவலகம் போயிரு வாங்க அவுங்களு அங்க போய் தா சாப்டுவாங்க அதனால சனி ஞாயிறு மட் டு வீட்ல சேந்து சாப்டுற மாரிதா இருக்கு
இப்ப வந்து இன்னைக்கி ஞாயிறுக்கெழம அசைவு எடுக்க மாட்டீங்களா நீங்க
அ இல்ல நாங்க அசைவ எல்லா சாப்றது இல்ல அதனால எடுக்கிறதுல
என்ன காரணம் எல்ல எல் எல்லாருமே பாத்தீங்னா ஞாயிறு அப்டினாதா அசைவோ அப்டினு தா சொல்லுவாங்க நீங்க கு வந்து ஒரு துவர்பான ஒரு சமையல் செஞ்சுருக்கீங்க என்ன காரணம்னு கேட்டேன் மேம் வெரதோ இருக்கீங்களா ஏதாவது
இல்ல இல்ல அந்த மாரியெல்லா எதுவு இல்ல நாங்க எப்பயுமே வே அசைவோ சாப்படுறதில்ல அதனால எங்களுக்கு காய்கறிகள் ரொம்ப புடி க்கிறதுனால அத எடுத்துக்கிறது
ரொம்ப நல்லது ம் நாங்களு அசைவ சாப்றது இல்ல சைவந் தா ஃபுல்லாவே ம் இதுக்கப்பறோ மத்தியானம் ஓய்வா கொஞ்ச நேரோ
ஆமா சமச்சு வச்சுட்டா அப்பறோ ஓய்வு எடுக்க வேண்டியதா அப்பற எங்கேயாவது பசங்கள கூட்டிட்டு ட்டு மறுபடி வெளிய கெளம்ப வேண்டியதா வீட்ல இருக்க மாட்டே கிறாங்க சும்மாவே விடுமுறை நாளுங்கிற நாள
ஆமா தொலைக்காட்சியே பாத்துட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு ஆம கரெக்ட்டு நா வீட்டுக்கு போயிட்டு ம் வீட்டுக்கு போயிட்டு ஸ் சாப்டுற வேல முடிஞ்சிது காலேலே சோ எதாவது சிம்பிளா தோச மாரி போட்டு பன்னீர் இருக்கு அத வச்சு காலை வந்து அந்த உணவு சாப்படுறதுனால இன்னைக்கி மத்தியானத்துக்கு இத எடுத்துக்கலானுருக்கு
பன்னீர என்ன பண்ண போறீங்க தோசைக்கி
ஃப்ரை மாரியே பண்ணிட்டு தோசேல வச்சு சாப்டிர்லா அப்டினு துரிவி இப்டு தோச போட்டு சாப்ட்டுக்கலா அப்டின்ட்டு ஒரு இதுல இருக்கோ
லை எல்லா அறுத்
ஆஹ் அதுதா ஆ அந்த மாரி இல்ல கொஞ்சோ ட்ரை மாதிரி இந்த தக்காளி வெங்காய எல்லா போட்டு பச்ச மொளகா போட்டு இந்த பன்னீர துருவிட்டு துருவி போட்டு வதக்கி ட்டு தோசை உள்ள ஸ்டஃப் மாரி வச்சு சாப்பிட்லா அதுக்கான ஸைட் டிஷும் தேவ இல்ல உங்களுக்கு எது மாரி தொட்டுகர்த்துக்கு உம் ம் பொடி மாஸ் மாரி முட்டை பொடி மாஸ் மாரி இது வந்து பன்னீர் பொடி மாஸ் நாங்க அசைவோ உணவு சாப்பிடாதனால
அதனால பச்சை மிளகாவ போட்றதுனா காரம் அதிகமா இருக்காது
இல்ல கொஞ்சு பொடி பொப்பொடியா கட் பண்ணிட்டு கொஞ்சு வந்து இந்த பவுடரு மொளகா பொடியும் வத்தல் மொளகா பொடி பொடி இருக்குல அது கொஞ்சு போடுறது அது ரொம்போ நறையா போட மாட் டச்சுமா ஒரு காரத்துக்கு ஒரு சின்ன சின்ன மொளகா ஒரு மடங்கு குட்டி நல்லா இரு வனக்கு இது உங்களுக்கு வந்து நெய்யோ அந்த எண்ணெயிலோ வணக்கறதுனால உங்களுக்கு வந்து இது இருக்காது
காரோ இருக்காது ஆ ஆனா அந்த மொளகா சாப்பிடணும்னு சொல்றாங்க பச்ச மொளகா ரெகுலரா ஏதாவது ஒரு ஒண்ணாச்ச சாப்பிடணும்
பொடிசு பொடிசா போட்டு வணக்கிடனும் நல்லா எண்ணெய்ல அப்போதா ஹார்ட்டுக்கு நல்லது பச்சை மிளகாய் சாப்ட்டா இருதயத்துக்கு உம் ஆமா தோழி அதுக்கப்புறோ ஓய்வு கொஞ்சோ நேரோ ஓய்வு எடுத்துட்டு ஈவினிங் சாயங்காலமா ஒரு நடைபயிற்சி போற நா டெய்லி அவனுக்கு கான டைம் வந்து தொலைக்காட்சி பாக்குற டைம் கொடுத்துருவ ட்டு ஒரு இரண்டு மணி நேர மூணு மணி நேரோ பாப்பாரு அதுக்கப்புறோ ஈவினிங் வந்து லட்டு ஏதா ப ந ட்ஸ் லட்டு பண்ணி குடுத்துட்டு பாதாம் பருப்பு சூரிய காந்தி வேதே அப்புறோ பேரிச்சம்பழம் இதெல்லா போட்டு லட்டு பண்ணி குடுத்துட்டேனா காலையில பால் குடிச்சுட்டாரு ஆனா திருப்பி சாயங்களமு பால் குடுக்க மாட்டே
மறுபடியு அத வறுத்து பண்ணுவீங்களா இல்ல முன்னாடியே ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த லட்டுக்கு
அது இன்ஸ்டண்டாவே டெய்லியுமே சும்மா ஒரு குரோஸ் கொடுத்து பண்ணிடுற வருக்கெல்லா மாட்ட அப்படியேதா வருத்தா அது ஒரு மாரி டேஸ்ட்டு
ஆனா அந்த வெதைகல்லா ஒரு ஒரு வணக்க வணக்கிட்டு அது பண்ணணும்னு சொல்றாங்கள சாப்பிடணும்
அப்படியு பண்ற நா க்ரோசா அரச்சிர்ர எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா வணக்க சொல்றாங்கன்ன அது ஜீர்ண ஆகுறதுக்கு சொ நா நா அரச்சிர்ர இல்ல இத லைட்டா ஒரு இது பண்ணி வச்சிருக்கே ம் அப்படிதா குடுக்குற அப்புற நெய் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா வந்து அ இது பண்ணிருங்க உருக்கிர்னு உருக்கிட்டு இத போட்டுட்டு ஒரு லட்டு மாரி புடிச்சு தருவே வணக்கி வச்சிருக்கே நானு கொஞ்சோ ஸ் சூரியகாந்தி வெதையும் அப்றோ வந்து ஆ பூசணி வித ரெண்டுமே வணக்கி வச்சிருக்க அது மட்டு பாதாம் மட்டு வணக் இருக்க மாட்ட அப்படியே அரச்சிருது
பாதாம் முந்திரி பூசணி வெத அந்த இந்த வெத
கெடயாது பாதாம் வால்நெட்டு ரெண்டு சேப்பே அப்பற வந்து பூஸ்ணி வெத தர்பூஸ்ணி வெத அப்பறோ பத்து உழர்ந்த திராச்ச அப்பறோ ரெண்டு டேட்ஸ் போட்டு அரச்சிட்டு நெய்ய லைட்ட சூடு பண்ணிட்டு கொஞ்சமா உருக்கிட்டு அதுல வந்து இதுல போ அப்படின்னா நல்ல ஒரு லட்டு மாரி பிடிக்கலா ஒரு மூனு லட்டு சாப்ட்டாலே அது அவங்களுக்கு க்கான அளவு எடுத்தோனா அவுங்களுக்கு அவங்களுக்கு மட்டு கொடுத்துரது அவ்ளோதா
ஓ விரும்பி சாப்ட்ருவாங்க பரவால அது சாப்பிடுற மாரி இருந்த செஞ்சு நாட்டு சக்கரலா தேவபடாது என்ன பேர்ச்சபழ இருக்கனால
அ கருப்பு திராச்ச போடுறனால எதுமே தேவ கெடையாது நீங்க வெறுமுனே குடுத்தீனா எச்சிலே ஊராது உங்ளுக்கு வாயில வெறும்னே சாப்ட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பாதாம் ராகி மாவெல்லா கூழ் மாரி பண்ணி குடுத்துடுங்க லட்டு பண்றதுல்ல இல்ல கொழுக்கட்ட மாரி பண்ணி குடுத்துருலா ராகி மாவுல
ஆ
இந்த ராகிமாவு இந்த இந்த இந்த இது இருக்குல்ல ராகி மாவு இருக்குல்ல இதுல வந்து இந்த இது போட்ருவ அரக்கிறோல க்ரோசா அத வந்து போட்டுட்டு கொழுக்கட்ட மாரி பண்ணி் குடுத்துருவ அது நல்லா ரொம்ப சுவையா இருக்கு இனிமே அது முடிஞ்சுதுன்னா திண்ண கூட வேணா நைட் இரவு உணவு வேணான் சொல்லிடுவா பைய இதுல கொழுக்கட்ட ஈவ்னிங்கே சாப்டுட்டார் அப்டின்னா லட்டு சாப்டா நைட்டு வந்து ஏதாது கேப்பாங்க இரவு நேரத்துல ஏதாது வேணு அப்டின்னு
ஓ சேர் சேரி அப்ப நல்லதா அது சாப்ட்டாலே கொஞ்சோ ஹெல்
அப்றோ திருப்பி இன்னொரு வாட்டி சமைக்கணு நைட்டுக்கு ல்ல ஈவ்னிங்க்கு சமைக்
ஆ ஆமா ஆமா சமைக்கணு அது இன்னொரு டைம் சமைக்கிறதுல்லதா இருக்கு
ம் மிஞ்சு போச்சுன்னா வச்சிப்பீங்க நைட்டுக்கு அதயு
ஆ ஆமா ம தோச மாவு ஊத்திட்டு அவங்க அதயு சேத்து வைக்க வேண்டிதா
ஓகே நன்றி சகோதரி உங்ககிட்ட பேசுனது
எனக்கு நன்றி மகிழ்ச்சி
நன்றி மகிழ்ச்சி ம்